ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே நானே ஃபோன் பண்ணுனு நெனச்சே உங்களுக்கு
உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு செரி அதா உங்கள மீட் பண்ணுன்னு நெனச்சிட்டு இருந்த கல்யாணத்துல அங் கயு வரக்கானோ நீங்க
ஆமா கல்யாணத்துக்கு வரணுனுதா நெனைச்சே வர முடில என்னால கடைசி நிமிஷத்துல எங்க மாம் கட கடைசி நிமிஷத்துல வந்து எங்க மாமியாருக்கு ஒடம்பு சரி இல்லாம போயிருச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்க
அய்யய்யோ அச்சச்சோ
அதனால இப் போ கொஞ்சோ பரவால்ல இப்ப கல்யாணத்துக்கு புக் அந்த டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டே வரணுன்ட்டு எல்லா பேக்கேஜ் எல்லா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டே
ம் ஏ நீங்க முன்னாலந்தே ஆர்வமாதானே இருந்தீங்க
ஆமா ஒரு நாள் முன்னாடிதா ஒடம்பு சரியில்லாம அவுங்க படுத்துட்டாங்க இப்ப பாக்கறதுக்கு வேற யாரு இல்ல நான்தா பாத்தாகணு
என்ன பண்றது நம்ம காலேஜ் டைம்ல நம்ம பா ட்டு ராஜாமா சுத்திக்கிட்டு இருப்போ இங்க அங்கனு
ஆமா இப்ப வந்து ஃபேமிலி ஆமா இப்ப ஃபேமிலின்ட்டு ஆய்ட் டதுக்கப்பறோ நம்மதா பாத்துக்க வேண்டியதா இருக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியு நமக்கு வந்துருச்சு அதனால வர முடில அதா அவகிட்ட எப்டி ஃபேஸ் பண்றதுனே எனக்கு தெரில
அய்யோ அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நா போயிருந்தே நீங்களு வர்ல இன்னொரு ஃப்ரெண்டு வர்ல ஆ அவ ரொம்ப அப்டியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அவ எப்ப வருவாங்க எப்ப வருவாங்கணு கேட்டே இருந்தா நா சொன்ன ரிசப்ஷன் அப்போ இல்ல வந்துருவாங்க இன்னு கொஞ்ச நேரத்துல பு க் பண்ட்டாங்க டிக்கட்ல்லா வந்துட்டு இருப்பாங்க அப்டி சொன்னா உங்களுக்கு ஃபோன் ரீச் பண்ணா ஃபோனு உங்களுக்கு கெடைக்கவே இல்ல
ஆமா அங்க டவறு சரியா
என்னாச்சுனு ம் சரி என்னாச்சுன் தெரில அப்டி சொல்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ் அப்பமும் கேட்டா ஏய் யாருமே வர்ல என்னதா ஆச்சு அப்டின்னு இல்ல நாங்கெல்லா பேசிதா இருந்தோ வர மாதிரிதா கடைசி மீட் வரைக்கு இருந்தோ நா க நா வந்து கார்ல போட்டு வந்துட்டே நா புக் பண்ணல நா புக் பண்ணவே மறந்துட்ட சாங்கலெ ஆ அப்படி போயிட்ட சரி நீங்க புக் பண்ணீங்களே அப்பவே ஆர்வமா நீங்க நீங்கலா போவீங்க நா தா ந தா போ மாட்டனோ நினச்ச
ஆ நானு ரொம்ப ஆசையா உம் ரொம்ப ஆசையா இருந்துச்சு கடைசியில பார்த்தா இப்படி ஆவு யாருக்கு தெரியு
இல்ல நம்ம எனிமி ராய் இதுக்கு
ஆமா இதுதா மிஸ் பண்ண கூடாது இதுக்கப்பறம் எ எந்த கல்யாண நடக்க போது முடிஞ் ச்சு எல்லார் கல்யாணம் முடிஞ்சிச்சு அவ அவுங்க லைஃப் செட் டில் ஆய்ச்சு இப்வ் இவளோட மட்டும்தா பெண்டிங்ல இருந்ததுன்னு நினைச்சோ இப்ப கடைசில அதுல வந்து எல்லாருமே சேர முடியாமலே போயிடுச்சு இன்னொரு தி இன்னொரு ஃப்ரெண்டு் கூட இரு அவளு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவ வந்து டிக்கெட் புக் பண்றது வந்து மிஸ் பண்ணிடலா புக் பண்ணிருக்கா புக் பண்ண பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டாலா
ஓ புக் பண்ண பஸ்சா மிஸ் பண் ஆனா பரவால்ல நா தா புக் பண்ணாம ஏதோ ஓரளவுக்கு போயிட்ட போல
ஆமா அப்றம் எப்டி நடந்தது கல்யானோ
ஆ கல்யாணம் சமையா நடந்தது ப நல்ல மேக்கப்லா போட்டுட்டு நல் அழகா இருந்த
ஆ
சாப்பாடுக்கு பிரியாணி போட்டுருந்தாங்க
அப்படியா ஆ அ பரவாலெயே சாம்பரு ரசசொ இல்லாம நம்ம இதுவு வைக்கிறாங்க அ துவு வைக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் தா ஏன்னா எல்லாருக்குமே வந்து கம்ஃபர்ட் இருக்கணுல நான்வெஜ் சாப்பிடுறவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க இத வந்து அசைவம் வேணு அசைவம் சைய்வோனா சைய்வோ அப்படின்னா ஆ அ நல்லா இருக்கும் சில வி சில கல்யாணத்துல வந்து ஒரே ஒண்ணுதா வெஜ்னா வெஜ் நான்வெஜ்னா நான்வெஜ் அப்டின்டங்கன்னா ஆ சாப்ட் டா சாப்டுங்க சாப்புலன்னா போங்க அப்படின்ற மாரி இருக்கு யு பரவால்ல ரெண்டுமே வச்சிருக்காங்க
உம்
நல்லா இருந்துச்சா
ஆ சாப்பாடு எல்லா நல்லாதா இருந்துச்சு ஆனா உங்கள நீங்க எல்லா இருந்தா மழையா இருந்து நீங்க எல்லா இருந்தா நானு கொஞ் நீங்க எல்லா போவீங்க அப்டின் நம்பிதா வந்த சேரி எல்லா வருவீங்க யாருமே வராம நா மட்டு தனியா இ ருக்கறதே அய்யயோ அவ கூடயு நிக்க முடியாது அவதா கல்யாண பொண்ணே நம்முளுக் தெரிஞ்சவ அவ ஒருத்திதா ஃப்ரண்ட் கல்யாணத்துக்கு போய் ஃப்ரண்ட்ஸ் லாம தனியா சுத்தற்தே ஒரு வெறுப்பா இருந்துது அய்யய்யோ தெரியாம வந்துட்டோ போல நம்ம மட்
நல்ல வேல நீங்களாவது போயிருந்தீங்க இல்லனா அவ அதுக் க்கு கோச்சிருப்பா யாருமே வரல கூப்ட்டு கூட அப்டின்ட்டு
ச்சிருக்க மாட்டா
ஆம்மா நீ யாரோன்ற மாரி அவள்தா நம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பே முடிச்சுட்ருப்பா போல
நீ யாச்சி வந்தியே அப்டின் சொல்லி கேட்டா
தா அந்த சந்தோஷமாவது அவளுக் கெடைக்கட்டு விடுங்க எங்க ஹனிமூன்லா எங்க போறாலா
எங்கங்க பேசவே டைம் இல்ல அவ கூட அவ அங்க எங்க ரிசப்ஷன்னு பயங்கர ஒர்க் இதுவா இருந்திருக்கா ஆனா நமக்கு எங்க நம்ம அதெல்லா பேச ஆ பேசவே டைம் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா உக்காந்தா கூட நில்லு கலாய்க்லா கொன்னானு பேஸ்லா அடுத்தது ரிசப்ஷன் இல்ல அடுத்தடுத்து ஆளுக வந்துக்ட்டே இருந்தாங்க நானு மறுநாள் சீக்கிரமா கெளம்பணுன்ற மாரி கெளம்பி வந்துட்டே என்ன ஏதுன் எதுமே பேஸ்ல சேரி ஃபோன் பண்ணி பேஸ்லா பாத்தோனா இப்பதா கல்யாண ஆயிருக்கு ஒடனே ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக் கூடாது அவுங்க என்னாச்சு பேசிட்டிருப்பாங்க விருந்து போவாங்க என்ன ங்கதா இருப்பாங்க ஆனா அங் இப்பயு பேச முட்ல அனிமூன் போனாளா என்ன ஒன்னு தெரியல
போயிட் அ போயிருப்பா என்ன ரெண்டு மூண் நாளா ஆயிடுச்சுல்ல போயிருப்பா என்னனு தெரியில ஆ ஆனா கண்டிப்பா வந்து அ கூலா இருக்குற மாரி எடத்துக்கு தா போயிருப்பான் தோணுது இர் இருக்குற வெயில்ல அங்க போனாதா நல்லா இருக்கு ம் அங் வந்திருந்தா எல்லாத் எல்லா சேர்ந்து கேட்ருப்போ எங்கப்
ஆ என்ன பண்றீங்க ஆ தனியா போயி நா மட்டு தனியானாத் இப்ப கேள்வி கேக்குறதா அவல ஆ மாப் இப்ப நல்லாதா இருந்தாங்க நல்லா இருந்ததுங்க ஜோடி பொருத்தோ ம் பாக்கவே நல்லாதா இருந்தாங்க அவ எதோ கம்பெனி சொல்லிருந்தாங்க உன் அன்னைக்கு நோட்டீஸ் எடுக்கும் போது சொல்லலையா உங்களுக்கு
சொன்னா மறந்துட்டே எனக்கு செரியா ஞாபகோ இல்ல
ம் இங்கதா எங்கயோ சென்னைல தா ஒர்க் பண்ற ஆ சென்னைல்தா ஒர்க் பண்றாங்களா அவுங்க அவுங்க ஊர்ல எல்லா முடிச்ட்டோ சென்னையில்தா இது பண்ணிருக்கா நம்பலா அப்றோ வேனா மீட் பண்ணி
ஆமா ஒரு நாள் மீட் அரேஞ்ச் பண்ணிக்லா ஆமா வேற என் ன்ன பண்றது அதுக்கே அவ என்ன சொல்ல போறான் தெரிய்ல
நீயு இந்த மாரி வெச்சா வாச்சு சேரி ஓகே
ம் இதயாவ்து நம்ப ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிருக்காங்ளேன் யோசிச்சு கொஞ்சமா சந்தோஷப்படுவால இல்லனா திட்ட ஆரம்ச்சிரு வா இன்னு ஃபோன் பண்ல ஹனிமூன்லா போய்ட்டு அவ நார்மலாய்ட்ட பெறகுதா ஃபோன் பண்லான்ட்ருக்கே
ம் சேரி சே ஃபோன் பண்ணுங்க கால் போடுங்க எல்லா சேந்து ஒன்னா பேசுவோ நம்ப ஏ தனியா உக்காந்து உங்கள தனியா திட்டா நீங்க தனியா மாட்டிப்பீங்கல்ல
ஆமாம்மா அதென்னமோ உண்மதா எல்லாரு சேந்து பேசிட்டா
ஞ்சுதா ஆகணு இப்ப அவ்ங்களுக்கு கல்யாண ஆய்டுச்சு அவங்களுக்கு மாமியால்லா இருக்காங்க அ இந்த சுட்டுவேஷன் அவ்ங்களு எல்லா எல்லாரு இந்த சுட்டுவேஷன் ஃபேஸ் பண்ணிதா ஆகணு ஃப்ரெண்டஸு எல்லாத்துல்லாருக்கு காசு இது பண்ண முடியாதுல்ல பாத்துக்க முடியு மாமியா யாரா சொத்தவ்ங்க இருக்காங்கனா பரவால்ல அங்க யாருமே இல்லாதப்போ
ம் ம் ம் ஒரே பையனா எப்டி கூட பொறந்தவ்ங்க இருக்காங்ளா
ரெண்டு பைய இருக்காங்க
ரெண்டு பையனா இவ்ங்கள சேத்து ரெண்டு பேரு
இல்ல இல்ல மொத்த ரெண்டு பசங்க அவ்ங்களுக்கு
ஆ அதா இப்ப மாப்ள மாப்ளைக் கூட ஒரு தம்பி ஓ அவ்ங்க படிக்கிறாங்க இல்ல வேல
வேலைக்கு போயிட்ருக்காங்க ஆ ஆமாம்மா என் அவ்ங்க வந்து இங்கெ எங்கெயோ ஒர்க் பண்ணிட்ருக்காங்க தா கேள்விப்பட்டே
ம் அப்ப கூடிய சீக்கிரத்துல இன்னொரு
இல்ல இல்ல அவ்ளோ சீக்கிரலா பண்ண மாட்டாங்ளா இன்னொரு டென் இயர்ஸ் கேப் கெடைக்குமா
டென் இயர்ஸா அது ரொம்ப லாங்காய்டுமே
இப்பதா முடிச்சிருக்காங்க காலேஜ் முடிச்ட்டு இப்பதா வேலை போறானா செரி அதனால ஒரு டுவென்டி எயிட் இப்ப டுவெண்டி டூன் சொன்னாங்க அவள
ஆ அப்ப கம்மிதா முப்பது வயசுலா கூட இப்ப பண்ணி
ஆமா இப்போ அவங்க ஒரு வீடு கட்டுறாங்க அந்த வீடு கட்டுறதுக்கு அவங்க இதெல்லா வாங்கிருக்காங்க லோன் வாங்கியிருக்காங்க
ஓ ஓகே ஓகே இப்ப கடனை வச்சுட்டு இப்ப ஒருத்த ஒரு பையனு கல்யண பண்றதே பெரிய விஷ
ஆ அந்த பையன் தான் எல்லா செலவுமே பாத்துக்கிறா கல்யாண செலவுமே பையன் வீட்டுல எல்லாமே பாத்துக்கிறாங்க பண்ண எல்லா செலவுமே பையன் வீட்டுலதா அப்படி இருக்காச்சு என்ன பண் றது ஆ இப்ப கல்யாண கல்யாணக்கும் கடன் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வீடு கட்ட கல் கடனு சரி ஓகே எல்லாமே பாத்துக்கலான்ற நெலமில வாங்கிட்டாங்க அவங்கா இதம் அதனால அந்த ரெண்டு பசங்களு சேர்ந்துதா கடன்னை அடைக்கணு கடன்னா அடைச்சிட்டுதா அவளுக்கு செட்டில்ஆன பொகு இன்னும் கடன் வாங்கி அந்த பையனை கல்யாண பண்ணலா
ஆ ஓகே ஓகே ஓகே மாமியார் மாமனார் ரெண்டு பேரும் இருக்காங்களா எப்டி மாமியார் மட்
மாமியார் மட்டும்தா மாமனார் இல்ல மாமனார் முன்னாலே இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டே என்ன இதெல்லா கேக்கல மாமியார் மட்டம்தா இப்ப ஒரு மாமியார் ஒரு ம சின்ன பிள்ள இவங்க ரெண்டு பேரு தா அதா டபுள் பெட்ரூமா ஏதோ டபுள் பெட்ரூம் மாரி வீடு கட்டுறாங்களா
ஆமா அவருக்கு ஒரு ரூம் வேணு ல்ல பியூச்சர்ல கல்யாண ஆனா கூட அவங்க அங்க இருப்பாங்க இவங்க ரூம் ரூம்மா ஷேர் பண்ற மாதிரி இருக்காது ரெண்டு ரூம் இருந்துடா போதும் மாமியார் ஒருத்தங்க தான் அவங்க ஹல்ப்படுத்தாலு ஒன்னு இல்ல
ஆ இல்ல இல்ல ரெண்டு பப்ளோர் வீடு கட்டுறாங்க தெரியல செறியா கேட்டுக்கல நானு ரெண்டு பிளோர் கட்டனாலும் நாளைக்கு கல்யாண ஆன தனியாவே போயிடலால்லை எதுக்கு சேர்ந்துட்டுல இருக்க முடியாதுல மாமியார் இருக்க வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இரு முடியும் மாமியார் இல்லன்ன யாராலையும் ஒன்னா
ஆமா ஆமா அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துக்கு பாத்துட்டுப்பாங்க லைப் பாத்துட்டு அவங்க போயிடுவாங்க எல்லாரு அவங்க அவங்களுக்காக இவங்களுக்காகன்ட்டு நம்ம
ஆமா ரெண்டு வீடாதா கட்டுறாங்கன்னு நினைக்கிறா அப்பனா ரெண்டு வீடா கட்டி ரெண்டு பேருக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கு ரெண்டு வீடுன்னு குடுத்துட்டு அவங்க இருக்க வரைக்கு இந்த
அதுதான் நல்லது தனித்தனியா இருக்கும் போதே வந்து தனியா பிரிச்சு குடுத்துட்டா நல்லது அதுக்கப்புற அவங்க போயிட்ட பிறகு சண்டை போடுறது அதெல்லா எதுக்கு
அண்ணன் தம்பி உறவு பாசமே போயிடும்ல
ஆமா இருக்கும் போதே வந்து ஒழுங்கா இது குடுத்துட்டா கரெக்டா இருக்கு
ஆமா ஆமா நல்ல வேலை என்ன பொண்ணுங்களோ இல்ல பொண்ணு இருந்தாதா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கேப்பாங்க பசங்களோட முடிஞ்சு போச்சு
ஆமா சரி ந நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கோ அவங் அவங்க முடிச்சுட்டு அதா இங்க வந்துட்டாங்க செட்டில் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்க நம்ம சேர்ந்து ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டோ இல்ல கால்பண்ணி விருந்துக்கு நம்ம வீட்டுலேயோ அந்த மாரி எப்பயாச்சு
உம் பண்ணலாம் பண்ணலாமா ஏன்னா இன்னும் ஒருத்தி இருகல அவளு கல்யாணத்துக்கு வரல
ஆமா அன்தால் எல்லாருமே சேந்து பண்ணிக்கலாம்
ஆ சேந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு விருந்து மாதிரி வச்சு
உம்ம் அவள் வந்துட்டா என்ன ஏதுன்னு கொஞ்ச கால் பண்ணுங்க என்னா நாங்க கால் பண்ணாதா அவ கோச்சு சரி ஓகே கல்யாணத்துக்கு போன அவங்க
இல்ல இல்ல நீங்க கால் பண்ணீங்க ஏனா வேண நினைப்பா நான் கல்யாணத்துக்கு வரேலா நமளுக்கு ஒரு கால் கூட பண்ணலனு நினைப்பா அனால பர்ஸ்ட் நீங்க கால ப் ஆ ஒரு ஒன் வீக் போடும் ஒன் வீக் அப்பறம் பண்ணிக்கலா ஆ வந்துட்டானா சொல்ற கேட்டுட்டு ம் செரி எனக்கு வீட்ல வேல செய்ற அப்புறோ உங்
ம் சேரி ம் சேரி ஓகே